கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க ஆஹ் உஹ்ம் சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டு முடிச்சுட்டோம்ப்பா
ஆஹ் செரி செரிங்க
அஹ் எ எல்லாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எங்க மாமியார் மாமனார் இருக்காங்க இல்லையா அவங்க சீரியல் பாக்கதுலயே கால த்த ஓட்டிர்றாங்க அவங்க பொழுது போக்கே அதுவாதான் இரு க்கு
செரி ஓ அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கீங்களா
ஆமா ஏ ஏன் வீட்டுக்காரர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உம் நீங்க எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கயாவது
ட்டி இருக்கனால ஊட்டிக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தொ
அப்படிங்களா இல்லங்க நாங்களும் எங்கேயும் போகல ஆ இந்த வெயிலுக்கு பதி பயிந்துட்டு எங்கயாவது போகணும்னாலே பயமா இருக்கு எனக் அதுல எங்களுக்கு நாங்க எப்போ வேணாலும் போலாம்லங்க சின்ன பசங்க கிடையாது போலியும் போடணுன்ற பயம் கெடையா து அதனால நம்ம எப்பயாவது போனோ அப்படின்னா கிளைமேட்டை பொறுத்து நம்ம போலா நான் அதனால இந்த சம்மர் வெக்கேஷன்க்கு எங்க ஊரே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதனால எல்லாரையும் ஆமா ஆமா
அப்படி எந்த ஊருங்க
நாங்க வந்து ஆத்ரா சைடுங்க
ஓ அந் சேரி சேரிங்க
நாங்க தமிழ்நாடே கிடையாது தமிழ்நாடனே சூடுதான் நாங்க ஆந்திரால இருக்கோம் அதுலயு எங்க பிரதேசம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஆ இது ஒரு ஊட்டின் கூட சொல்லுவாங்க இல்லங்க தெலுங்குதாங்க முக்கியமா எல்லாருமே தெலுங்கு தா ஆ தெலுங்கு தா பேசுவாங்க ஆ
அப்றோ நீங்க வீட்லதா இருப் பீங்ளா வேலைக்கு போறீங்ளா
இல்லங்க நா வீட்லதா இருக்கே வீட்ல இருந்துட்டு சின்ன சின்னதா ஏதாவ்து கான்ட்ராக்ட் பேஸ் மேல வீட்லருந்து செய்ற வேலைங்க ஏதாவ்து இருந்து சுன்னா அத மட்டூ ஆமா அத மட்டுந்தா பாத்துட் ட்ருக்கேங்க வெளியெல்லா அம்ச்சுட்டு எதோ ஆ இருவத்தி நாலா பன்னெண்டு மண் நேரோ வேல செய்றது இந்த மார் ரி கெடையாதுங்க எதோ பொழுதுபோக்கறதுக்காக அந்த மாரி செஞ்சுக்லா
ஓ சேரி சேரிங் ஒங்க சொந்த ஊரே அதானா இல்ல
ஆ இதுதாங்க ஒரே ஊரு தா
சேர் செரிங்க நீங்க எப்டி லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்
இல்லங்க அரஞ்சிடு மேரேஜ் தா வீட்ல பாத்தவுங்கதா ஆஹாம் ஒருரு ஏ அம்மா வீட்டுக்கூ எங்க வீட்டுக்கூ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிம்ஷோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அவ்ளோதா
ஓ சேர் செரிங்க
ம் ஆ இந்த மாரி இருக் க்றது சிலர் வந்து நல்லாருக்குன்னுவாங்க எங்ளுக்கு வந்து வெறுப்பாருக் கோ ஆ கல்யாணோ பண்ணதுலேந்து அம்மா வீட்ல போய் பத்து நாள் தங்கணூனாலூ எதுக்கு இங்கதானே அப்டின்னு சொல்வாங்க
ஆமாமா பக்கத்துலேருக் க்றனால பேன்
அதே ஊர்தா ஆர ஒரு ஊராருந்தா ஒரு பத்
பத்து நாளு ஆமா இதே ஒரு ரீசனா வச்சுட்டு கூட தூரமாருக்கு நா போயிட்டு வரே யோ அவ
அந்த மாரி இருக்கு ஆனா இங்க அப்டி கெடையாதுங்க ம்
ம் இது ஒரு ரீசன் இருந்தாலு பக்கத்துல இருந்தாலு நமக்கு ஏதோ அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி அப்டினா கூட நம்ப பக்கத்துல இருந்தா சீக்கரோ போயிட்டு வந்தர்லா
ஆமா ஆமா உம் அது இல்லாம எப்பைமே டேய்லியு ஆமாங்க நல்லது இருக்கு ஆஹ் தெனந்தோறு அப்பா வந்துருவாரு காலைலயே அப்பா வந்து பேசிட்டு போயிடுவாரு அஹ் அம்மா மட்டு அம்மாகிட் டே ஃபோன்ல பேசி ப்போ உம் அவ்ளோதாங்க எப்பயாது போக் போனோனா அப்போ இப்போன் கெடையாது இங்க அஹ் நெனைச்சா போயிட்டு வந்துட்டு போனு வந்துர்லா அப் அது ஒரு ஆமா அது ஒரு யூஸே தவர நம்ம போயிட்டு அங்க இர் ருந்து ரெஸ்ட் எடுக்குற மாரி அனுபவோ ஆமா
அது ஒரு உங்களுக்கு கொஞ்ச கஷ்டந்தா ஏனா போய் அங்கத்தா இங்க வேல செஞ்சிட்டே இருக்கோ நம்ம போய் அம்மா வீட்ல ஒரு ரெண்டு நாள் இருந்து தங்கிட்டு வரலாங்கிறது முடியாது
ஆமா உங்களுக்கு கூட பிறந்தவ்ங்க
தம்பி இருக்காருங்க தம்பி ஆஹ் அவரு முடிச்ட்டு அவரு மெக் கானிக்கல் தா முடிச்சுருக்காரு ஆஹ் எடுத்ததுதா எடுபென் எடுத்திருக்காரு
சேரி சேரிங்க எல்லாரு டிஃப்ரெண்டா எடுப்பாங்க நீங்க பண்ணது வேண்டா அப்டின்ட்டு உம்
ஒனக்கு வேணாடா இத நானு எடுத்துட்டே அதனால நீ வேற எடு அப்டின்னு சொன்னாலு இல்ல இல்ல நா இதா எடுப்பே அப்டின்னு சொ சொல்லியு அதுலே எடுத்துட்டாங்க
எ பெரிய பைய வந்து எம் பி ஏ படிச்சிருக்கா எ சின்ன பைய வந்து இப்ப எம் சி சி ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்ருக்கா
ஓ சேர் சேரிங்க
உம் எ ப ஆஹ் எ பைய படிக்கும் க்கும் போது காலேஜ்ல இந்த ஏ ஐ டூல்ஸ் இதுங்கலா எதுவுமே இல்ல இல்லங்க அவர் எம் பி ஏ படிக்கும்போது அதனால தனியா டேட் டா அனலிஸ்ட் கோர்ஸ் பண்ண வேண்டியதா இருந்தது ஆனா இப்ப எ சின்ன பையனுக்கு அந்த மாரி கெடையாதுங்க இப்ப இருந்து ஏ ஐ எம் எல் ஏ எல்லாமே சொல்லி் கொடுத்துட்டு இருகன்
இப்பதான் எல்லாமே ஏ ஐ வந்துருச்சு அதிகமா
ஆமா ஆமாங்க உம் ஆனா அது பயமா இருக்குங்க அதான் அதுவும் பயமா வேற இருக்கு யாருக்கும் யாரோடையும் சம்பந்தமே இல்லாம
இல்லாம ஆமாங்க
முன்னாடியெல்லாம் யாரும் பே பேச யாரும் இல்லலைன்னா பைத்தியம் பிடிக்குங்க இப்ப யாராவது வந்து பேசுனா பய த்தியம் முடிக்குது ஏன்னா நம்மளுக்கு ஃபோன்லயே காலத்த ஓட்ட கரெக்டா இருக்கு தா உம் யாராவது வந்து பேசுனா பைத்தியம் முடிக்கும் அப்படின்ற மாரி மாறிடுச்சு
கரெக்டு தான் கரெக்டு தான் உம்
ஆஹ நிறைய பேர் வீட்டுல கை பேசி சி வச்சுட்டு இப்படியே அலைஞ்சிட்டுருக்காங்க ஆஹ் கொஞ்ச நேரமாவது அந்த கைபேசி ய விலகி விட்டுட்டு அந்த டவர் இல்லாத இடமா போய் பார்த்தா நல்லா இருக்கும் எனக்கு உண்மையா மே கரோனா டைம் வந்து எல்லாரும் வந்து குடும்பத்தோட இருக்குற மாதிரி இருந்தது
செரி செரிங்க ஆமாமாங்க குடும் குடும்பத்தோட அதிகமா நேரத்தை செலவழச்சது பாத்தீங்கா அந்த நேர த்துல கொரோனா டைம்ல மட்டும் தான் நனைக் கிறன் நானு
அதான் அதாங்க உஹ ஆனா பாத்தீங்கன்னா ஆமாங்க ஆமா அதான் அந்து டைம்ல பாத்தீங்கன்னா ஐயோ இந்த லைஃப் நல்லா இருக்கு எப்பயுமே இந்த மாரி கூட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணனும் நேரத்தை கழிக்கணும் அந்த மாரி முடிவுகள் எல்லாம் நிறைய எடுத்தாங்க என்ன கொண்டு போ போறோம் அவங்களுக்கு உதவி பண்ணணும் யெல்லாம் பேசிட்டே இருந்தவங்க அந்த கரோனா காலம் முடிஞ்சதுக்கு அப்றமா மறுய்பிடியு மனுஷ்
மறுவ்டியு ஆஹ் அதை மறந்துட்டு அப்டியே ம றுடியு பழைய மாத்ரியே மாறிட்டாங்க
ஆமா அந்த நேரத்ல மட்டுந்தா இப்ப நெறைய பேர் எறந்து பொயிட்டு அவங்களோட அடக் கொ பண்ண முடியாம இதெல்லா பார்க்கும்போது ரொம்ப பயமா இல்ல நம்ம இருக்றத வச்சிட்டு நிம்மதியா வாழணு இந்த மாரியெல்லா யோசிச்சுட்டு இருந்த மனுஷங்க மறுப்டியு அந்த கரோனா போயிடுச்சி அதுக்கான வேக்சின் கண்டுபிடிச்சாச்சி இதெல்லா தெரிஞ்ச உடனே ஆஹ் மறுப்டியு எல்லா உம் பழைய மாரியே ஆயிட்டாங்க
ஆமாங்க அந்த கொரோனா டைம்ல மட்டுந்தா எல்லாமே குடும்பொ குடும்பமா எல்லா ஒன்னா இருந்தது அதெல்லாமே வேலைக்கு போகாம எல்லா ஒ ஒரே நேவ் வீட்ல உக்காந்து ஒரே டைம் ஸ்பின் பண்ணது
ஆமா ஆமாங்க அந்த மாரி ஒரு டை நேரொம் வருனு கூட நெனச்சு பாக்ததே இல்ல க அஹ் அ தமிழ்ல ஒரு படொ வந்தது பாத்திங்ளா அத பாக்கும்போது பயமா இருந்தது எனக்கு ஆஹ் இந்த மாரி இம் அ ஜெயம் ரவிது ஒரு படொ வந்தது
மிருதனா
ஆமே அதுதா
ஆ ஆமாங்க
ஆஹ் இதெல்லா சும்மா ஏ இந்த மாரி எடுக்குறாங் க அந்த மாரி பரவுமா அப்டின்ற மாரி இருந்தது ஆ ஆனா கரோனா எப்ப வந்தது தோ அப் போ இ நெஜமாவே இந்த படொ எடுத்ததுனால தா க ரோனாவே வந்தது அப்டின்ற மாரி தோணிடுச்சு எனக்கு
வெளிநாட்லைலா பாத்தெனா இந்த மாரி இதெல்லா ஜாம்பீஸ் அந்த மாரில்லா இருக்குது ஆ அத வச்சுதா எடுத்ருக்காங்க பரவுர நோயி இருந்துதானேங்க இருக்கு
ஆமா ஆமாங்க ஆனா அது ப பயங்கரமா காட்டுறாங்க நம்ம எப் ப்டி தப்பிக்கறது என்ன அப்டின்னு அந்த மாரி உண்மையாவே வந்திறிச்சின்னா ஆஹ் என்ன பண்றது அப்டின்ற ஒரு பயமு இருக்குங்க
ஆமாமாங்க ஒரு பயத்தையு காட்டிருச்சு ஒரு அன்பா இருக்குறதையு கொண்டு வந்து காட்டிருச்சு ஆனா அது முடிஞ்சதுக்கப்றோ மறுபடி எல்லா பழைய மாதிரி அவுங்கவுங்க வாழ்க்கைய பாத்துட்டு போயிட்டாங்க
ஆமா ஆமாங்க உம் ஆ
டின் எப்புடி நம்ம இருந்தோ இப்ப எப்புடி இருக்கோ அதெல்லா தெருஞ்சு புருஞ்சு இருந்தாங்க
ஆமா அது நோயால அ கரோனா அந்த நோயால எறந்தவுங்க பாதி பேராந்தா அ தோட எங்க நம்மள தாக் கிடுமோன்ற பயத் த்துல நெறைய பேர் எறந்துட்டாங்கல்லங்க உம் அந்த மாரி எறந்தவங்ளு இருப்பாங்க ஆமாங்க ஆனா இப்ப அது ஒன்யொ அந்த அளவுக்கு பெரிய நோயா கூட தெரிலங்க இப்ப அவுங்க வேக்சின் போட்டதுமே நீங்க பாத்தீங்ளா அ அதோட எஃபெக்ட் டால நம்ளுக்கு வியாதிங்க
நெறை உண்மதாங்க உண்ம தா அப்டி ஒரு இப்பன்னா கொரோனாங்கறதே பாத்தீங்னா அது வேர்ல்டு ஹெல்த்து ஆர்கனிஸ் ஷேஸன் அது டபிள்யூ ஹெச் ஓ அவங்பரப்பி உட்டதுதா ஆனா கடைசில எல்லாரு ‌என்னனு நம்ப வச்சது என்னனா சைனக்காரனேதா நமக் பரப்பிவுட்டாங்க அப்டின்ருந்தோ இவுங்க அந்த வேக்சின்ஸ் ஸ மெடிசன்ஸ விக்கிறத்க்காக இத பரப்பி உட்டதே இவனுங்க தா
ஆமா ஆமாங்க ஆமா
சின்ஸ இவனுங்க பரப்பிவுட்டு நம்ள போட வெச்சு அதுலருந்து நமக்கு நோய‌ வரவச்சி இவனு மறுபடி மறுபடியு சம்பாருச்சு
ஆமா ஆமாங்க நம்ம பயத்த வெச்சுதா அவுங்க இன்வெஸ் டே பண்
ஆ உண்ம தாங்க உம் நம்மாச் சொல்லப்போனா அந்த வேக்சினே நம்ம போட்ருக்கவே கூடாது
ஆமா அதுனால எறந்தவுங்களு அதி கமாரு
அதிகமாவு இருக் க்காங்க அத போட்டதுனால நமக்கு இன்னு ஃபியூச்சர்ஸ்
ஆமா சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாவு சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாவு வந்தவங்களு இருக்கா
இருக்காங்க இருக்காங்க அதனால கூட நமக்கு நெறயா போ வரப்ப பிரச்சனலா இதனால அதனாலன்ட்ருக்கு ஒருவேள அந்த வேக்சின் போட்டதுனால கூட இருக்கு
ஆமா ஆமாங்க இதயத்துக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது அந்த வே சின் போட்டதுனால அப்டின்னு கூட நெறயா பேரு சொல்லிரு
ஆஹ் ஆமாங்க நெறய பேரு ச் சொல்லிருக்காங்க அ இவங்க சம்பாரிக்காக நம்ம உயிர்ல வெளயான்ட்ருக்காங்க
ஆமா ஆமா தம்பி அ ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்களோட பேச் ந து நன்றிங்க அ நன்றிப்பா